உம் நா நல்லா இருக்கே நீ எப்படி இருக்கே
நா நல்லா இருக்கே நீ
உம்ம்ம் சேரி என்ன பண்ணிட்டு இருக்குற
சும்மாதா இருக்கே உம் சேரி சேரி டிவி பாக்கலையா
உம் டிவி பாத்துட்டு இருந்தே போர் அடிச்சுருச்சு உம் நா ம் நா புதுசா ஒரு ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கே அது உனக்கு தெரியுமா
ஆமா அன்னிக்கு சொன்னியே
ம் ஆமா ஆபீஸ் ஆபீஸ் ஒர்க்கு வேற ஒர்க் இது
சேரி சேரி அப்டியா ஆஹ்
ம் ஆமா நீ வேணா ஜாயின் பண்றியா ரெஃப்ரன்ஸ் பண்ண சொன்னாங்க யாருகிட்டயாது
எப்போ ஜாயின் பண்ண நீ
உம் நா வந்து இன்னைக்குதா ஜாயின் பண்ணே இன்னைக்கு போயிட்டு ஜஸ்ட் ஜாயின் பண்ணி மட்டு வந்துட்டே ஜாய்னிங் லெட்டர்லா வாங்கிட்டே அது வந்து கஸ்டமர் சப்போர்ட் தா
சேரி சேரி ஒர்க் ஃப்ரம் ஹோமா
இல்லே இல்லே ஆபீஸ் ஒர்க் போய் செய்யணும் உம் ஆமா எயிட் டு ஃபைவ் தா அப்டியா எயிட் டு ஃபைவ் தா டைம் இருக்கு ஈஸியாதா இருக்கு வர்க்கு சொன்னாங்க
உம் உம் என்ன பக்கத்துலையா ஆபீஸ்ஸு
உம் ஆமா பக்கத்துல தா
உம் சேரி சேரி எப்ப போய் ஜாயின் பண்ணு
உ ஆமா ஆஹ் நாளைக்கு இல்லே மறுநாள் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் பேமெண்ட் வந்து வரு ஒரு சிக்ஸ்டீன் கே சொல்லியிருக்காங்க
ஓகே ஓகே
சிக்ஸ் மன்த் ஆயிடுச்சு அப்புடின்னா பர்மனென்ட் ஆகுலே அதுக் அடுத்து டூ கே வந்து ஆ அட் ஆகுமா
சேரி சேரி
உம்
உம் இன்டர்வியூ வச்சாங்களா
ஆஹ் இன்டர்வியூ வச்சாங்க ஈஸியா தா இருந்துச்சு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க
உம் என்ன சொன்னே
அப்டி சொன்ன ஆல் ரெடி ஒர்க் பண்ணிரு கே சொன்னே சரினு சேத்துக்கிட்டாங்க உம்
எயிட் டூ ஃபையா டைமிங்கு
ம் ஆமா எயிட் டூ ஃபைவ் தான் உம் கிட்டதான் சேரி லீவ் வந்து ஒன் வீக் ஒன்டே லீவு சண்டே வந்து ஃபிக்ஸடா லீவுன்னு சொல்லிட்டாங்க உம் வீன கோஃப்ல்லாம் இல்லையே
சேரி சேரி
உம் ஆமா நீ வேணா கேட்டு பாரு வீட்ல
உம் சரி கேட்டுப்பாத் சொல்ற உம் ஓகே
நீ என்ன பண்ற எதோ ஒர்க்கு மும் நீயு பண்றன்
ஆமா ஆமா அது டெம்ப்ரரிதா அது உம் பர்மனன்கு சர்ச் பண்ணு
ம் ஆமா ம் ம் நா கூட சொல்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதாச்சு கெடச்சா நா உனக்கு இன்ஃபார்ம் பண்ற
அதா பெஸ்ட்டு வீட்லியே உக்காந்து பண்லா இந்த இந்த வெயில்ல உம் இந்த வெயில்ல அ வெளிய போக முடியாது
ஆமா ஆனா அங்க ஆபீஸ்ல ஏசி தான இருக்கு அதனால எதுவு தெரியாது இந்த ட்ராவலிங்தா ம் ஆமா போரோட்டுக் க பஸ்சு கெடைக்காம வெய்யிலு ஆமா கரட்டா சொன்ன
இதுல யாச்க யார்கிட்டியாச்சு டிட்டு வாங்கவோ
உம் ஆம்
எந்தாச்சு ஒரு ஆம்மா எந்தாச்சு இன்சிடன்ட்டாகு மூடே ஆஃப் பயிரு
ம் ஆமா ஆனா வீட்ல இருந்தா வர்க்கே கடெக்டாருக்குல வீட்டு வர்க்
ஆமா அதுவு கரைட்தா
உம்
உம் அப்ற என்ன
அப்ற என்ன என்ன சாப்ட நீ
இனிக்கா இனிக் நா சிக்கன் கொழம்பு செஞ்ச
உம் பரவாயில்லியே
நீ
நா வந்து இன்னிக்கு இது சாம்பார் ரைஸ் சாப்ட்ட சாம்பாரு சிக்கன் ஃரை பண்ணி உம் ரொம்ப நாள் கழிச்சு சாப் ப்பாட சாப்ட்ருக்க
ஆமா அதா கேக்கலானு இருந்த அத உம் அந்தான வேணா கொரியன் மாதிரி நூடுல்ஸ் சாப்டுடு
ஐய்யோ நேத்துக்கு ஈவ்னிங் கூட நூ டுல்ஸ்தா சாப்டனு புடிக்கவேல எனக்கு அது ஜாஸ்திதா இருக்கு அது ஜாஸ்தி இருக்காது
சேரி சரி
அது ஒரு பேக்ரில அவ்ளோ வருது மூணு பேர் சாப்டோ மூணுப் பேருக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு சாப்டவே முடில உம்
அதுல ஒன்னு ஏட் பண்ண முடியாதா மட்டன் சிக்கன்லா
ஆ ஏட் பண்லாமே
சிக்கன் நூடுல்ஸ்சு அந்த மாரி ஏட் பண்லா ம் அத ஏட் பண்ணி சாப்புல்லால
சாப்பல்லா அது செய்யறதுக்கே வந்து ஒரு லேசினஸ் இருந்துச் சில அத்தா உம் ஏதோ சாப்புன்னுன் சொல்லிட்டு செஞ்சுட்டோ பிரேக் ஃபாஸ்ட் வந்து பூரி
பூரி பரவால்லியே நீங்க ஸ்கிப் பண்லியா
திகு சொல்ற இன்னைக்கு ஸ்ஸிப்தாப்
இன்னிகே ஸ்கிப் பண்ணிட்டியா ஏ சண்டேனாலியா டினிங் மண்டே ஆச்சே
மண்டே ஆமா
செரி செரி
என்னமோ தெரில
உம் எல்லா வீட்ல எல்லாருமே ஸ்கிப் பண்ணிருவாங்ளா
ஆமா வீட்ல எல்லாருமே தூங்கிட்டுதா இரு ப்பாங்க அதுவே கரெக்டா இருக்கு ம் அவர் வந்து ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப் டுட்டு அவர் அம்மா இருக்காங்க ஆமா ஆமா கரெக்டு தா
ஆமா வேல செய்றாங்கல பசிக்கு அவுங்களுக்கு ம்
சாப்டட்டு காலைல சாப்படறதானே
ஆ ஆமா ஃபுல் டே ஒர்க் ஹார்ட் பண்ண முடியு
ம் ஆமா
அப்பற நைட்டுக்கு டிஃபனா
ஆமா நைட்டுக்கு டிஃபன் தா எதாச்சு தோசா இட்லி ரோட்டி அந்த மாதிரி
நீ போடுவியா தோசா
ஆ தோசை நாந்தா போடுவே நென்ச்சு வந்து அம்மா செஞ்சுடு வாங்க ஆளுக்கு ஒரு மூணு அந்த மாதிரி
செரி செரி
ம் நா ரெண்டு தா சாப்டுவே ரெண்டுக்கு மேல சாப்ட முடியாது
ம் ஆமா வயிறு ஃபுல்லாயிரு
ம் அம்மா அதா சாம்பார் இருக்குல அத வச்சு சாப்ட்டுக்குவாங் இப்போ ம்
அப்பற
நீ என்ன பண்லா இருக்கே
நா அதேதா ஆ மத்யான என்ன சாப்ட்டோ அதேதா நைட் கூட சாப்ட்டோ டிஃபன்லா சாப்ட மாட்டோ நைட்ல
ஓகே ஓகே பட் ஆனா டெய்லி வந்து அ அது ஜாஸ்தி சாப்படறது ஒடம்புக்கு நல்லதா வெய்ட்டு போட்டுடல்ல ரைஸு
தெரில நா எங்க அம்மா வீட்ல அப்டிதா சாப்டுட்ருந்தே டிஃபன் தா சாப்டுவே இங்க இங்க வந்துதா ரூல்ஸ்லா சேன்ச் ஆச்சு ஹஸ்பண்ட்கு சாப்பாடுதா ம் சோ டூ டைம்ஸ் சேத்து செஞ்சுடுவே செஞ்சிட்டா ஈவினிங் ஃபுல்லா ஃப்ரீ தா
ம் ஆமாமா நைட்டுக்கோ சமைக்க வேண்டா அதே கொஞ்ச சூடு பண்ணி சாப்ட்டுக்லா ம் அவன்லா அவன்லா வச்சிருக்கியா வீட்
இல்ல இல்ல அது மேரேஜ் கிஃப்டா வந்துச்சு எனக்கு அவன் நா எங்க நா பேக்கிங்லா எங்க பண்ணுவேனு சேல் பண்ணிட்ட
இல்ல ஜஸ்ட் வந்து சூடு பண்றதுனா கூட யூஸ் பண்லா
அதுவு ஆமா இப்ப எதுக்குனு சேல் பண்ணிட்டே நா
ம் சேல் பண்ணிட்டியா ம் எனக்கு சீல் பண்ணிட்டேன் கேட்டுச்சு என்னடா இவ சீல் பண்ணா
இல்ல இல்ல சேல் சேல்
ம் ஓகே எவ்ளோக்கு சேல் பண்ண
அது செவன் டௌசண்ட் நினைக்கறே அது மை கிஃப்டா வந்துச்சு அ ஃபைவ் தௌசண்க்கு சேல் பண்ணிட்டே அதும் டூ த்ரீ மன்த்ஸ் ஆயிர்ச்சு மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்றோமா தா சேல் பண்ணோ ம் ஃபைவ் டௌசண்ட்க்கு சேல் பண்ணிட்டோ
யார் அது அவன்லா குடுத்தருக்கறது மேரேஜ் கிஃப்ட்
ஆ ரிலேட்டிவ்ஸ் தா
ம்
ம் ரிலேட்டிவ்ஸாதா நல்ல பெருச தான் இந்துச்சு அது ம் இப்போ ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆயிச்சுல்ல
ம் ஆமா
இந்த டுபாய் ஃப்ரெண்டு வந்து அதான் அவன் தான் கிஃப்ட் பண்ணாலா
ஓ ஓ ஓக்
ம் ம் டுபாய்ல இந்து கொண்டு வந்தாங்களா அந்த அ ஆ பாரு ம் டுபாய்ல ருந்து கொண்டு வந்தாங்கல அவன்னு ஆ அங்க கம்மியா இருக்கு நனைக்கிறே தெரில ஆமா ஆ அது கொண்டு வந்தாங்களா அதை கொடுத்தால அ கிஃப்ட்
யோ ஆனா அங்க இரு அங்க கம்மியா இருக்கு ஓன் ஓகோ செரி செரி ம் அங்க வந்து கம்மியா இருக் அமௌன் ட் அதே அமௌன்ட் இந்தியா ரூபிக்கே வந்து கன்வெர்ட் பண்ணா ஜாஸ்தியா இருக்குல்ல அது சொல்ல வந்த ம் ஆமா
ஆனா போட்டோஸ் ஷேர் பண்ணவே இல்ல அவ வந்தாங்களே ஹஸ்பண்டு கப்பல் போட்டோ ஷேர் பண்னா ஷேர் பண்ணவே இல்ல ஏ தெரில ம் நானும் கேட்டுகிட்டே தான் ந்தேன் ட்ரிப் கூட போனாங்க அவங்க எங்கியோ
ம்
நா கேட்னே அனுப்புடி அனுப்புடி ஆ அனுப்பவே இல்ல இல்ல என் ஆ என்டே இல்லவே ல்ல ஃபோட்டோஸு அவங்க போன்லதான் இருக்குன்னு சொன்னா ஆமா விடு என்ன பண்றது
ம் ஆமா
வேற என்ன
இங்க போலியா நீ
ஆ நான் எங்க போறது ஒர்க் வேற ஜாயின் பண்டேன்ல அதுவே கரெக்டா இருக் எனக் இப்போ நான் வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி போனே
சரி சரி வெய்ல்ல போனியா
ஆமா
எதுல ஸ்
ம் ஆமா வெயில தான் போனே செம வெயிலு
சேரி சேரி
ம் ரெண்டு வேலை கிடைச்சிற்கு பாக்கலா எவ்ளோ நாள் பண்ண முடியுதா பாக்
ம் ம் ஓகே ஓகே எப்போ ஜாயின் பண்ண சொன்னாங்க
அ நாளிக்கு இல்லாட்டி மறுநளைக்கு நம் டே ஆஃப்டர் டூ
செரி செரி நாளைக் ஓர் நாள் ரெஸ்ட் எடுத்துகோ
ஆமா ஆமா கொஞ்ச பர்ச்சேஸ்ல்லாம் பண்ணிட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு
லஞ்சுலா கேன்டின் இருக்கா
ம் கேண்ட்டீன்ல வாங்கிக்கலா இல்லாட்டை வந்து வீட்லயே செஞ்சுட்டு போயிடலா அப்படின்னு இருக்கே
நீ என்ன பண்ண போற
அ ஒரு நாள் வந்து வீட்ல செஞ்சுக்கலா எப்பயாச்சு முடியல அப்ப்டீங்கன்னா வீட்ல வாங்கிக்கலானு விட்ட
சேரி சேரி நான் ஃப்ரீயாயிட்டு கால் பண்ணுவா இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கே ம் சரி பாய்